எப்டி இருக்கீங்க?
ஹலோ
அ வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா?
சிஸ் நல்ல
ஆ நலம் நலம் சிஸ்டர் நலம்
ட்டீங்களா
அ ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க என்ன சாப்ட்டீங்க சாப்
ம் சாப் ட்டாச்சு சாப்ட்டாச்சு தோச நீங்க என்ன சாப்ட்டீங்க?
அப்படியா? நாங்க இன்னக்கி சப்பாத்தி சட்னி
ஓ நாங்களு சட்னிதா தோசைக்கி சட்னிதா
ஓஹோ அது சரி நல்ல காம்பினேஷன் தோசை சட்னி
ஆமா சிஸ்டர். அப்றோ உங்க ஊர்ல கிளைமேட்லா எப்டி இருக்கு?
ஆ சூப்பரா இருக்கு சிஸ்டர். இப்போ சீசன் சிஸ்டர் சீசன் சொல்வாங்கல்ல அந்த சீசன் எங்க ஊர்ல. எங்க ஊர்லன்னா அப்புடியா அது சேரி வெயிலு மண்டய பொழந்தாலே மனுஷனுக்கு ஏதோ வந்துரு சிஸ்டர்
ஆமா சிஸ்டர். அப்றோ பிள்ளைங்களுக்கெல்லா ஸ்கூலு ஆரம்பிச்சாச்சா?
ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிஸ்டர்
உம் எங்கேயாவது போனீங்ளா வெக்கேஷனுக்கு
இல்ல சிஸ்டர் இனிமேதா போகப் போறோ
அப்டிங்ளா இன்னு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா டுர்லா போகலையா நீங்க
இல்லீங்க சிஸ்டர் அப்போ கொஞ்சோ பிள்ளைங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாமா ஆயிடுச்சு
அப்டிங்ளா சேரி சேரி சேரி சேரி
போகலயா சிஸ்டர்
நாங்களும் போகல அப்ப உம் பக்கத்ல சும்மா அப்டி போயிட்டு வந்துட்டு பக்கத்ல மட்டு சும்மா ஒரு ரெண்டு எடத்துக்கு போட்டு வந்தோ லாங் டூரா இன்னும்
அப்படியா பக்கத்ல எந்த எடத்துக்கு போனீங்க
பக்கத்ல நல்லா என்ஜாய் பண்ணே ஒரு ஹில் ஸ்டேஷன் தா போயிட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்ல்லா
அப்படியா
ஆமா தோழி
அப்றோ என்ன தோழி
அப்றோ என்ன பிள்ளைங்ளா எல்லா லன்ச் பாக்ஸ் எல்லா என்ன பண்றீங்க எப்டி என்ன பண்ணுவீங்ளா
ஆ பண்ணுவே தோழி பிரியாணி பண்ணுவே எல்லாமே பண்ணுவே
அப்டீங்ளா கொஞ்ச ரெஸ்ட் திருப்பி சொல்லுங்களே எப்டின்னு
பிரியாணி பிரியாணி என்ன தோழி கடாய ஏத்தணு கொஞ்சமா எண்ணெ விடனு பட்ட ஏலக்கா நெய் தா அதுக்கப்ற தா தோழி நாங்க விடுவோ இந்த ரெசிப்பில
அப்டீங்ளா பஸ்டே நீங்க நெய் ஊத்த மாட்டீங்ளோ
நோ நோ நோ நோ கொஞ்ச ஆயில் விட்டு அதுக்கப்றோ பட்ட ஏலக்கா கிராம்பு எல்லாத்தையு போட்டு அதுக்கப்றோ தா தோழி நெய் விடுவோ எங்க பிரியாணி கொஞ்ச ரெண்டா தா தோழி இருக்கு ஆனா எல்லாத்துக்கு புடிக்கும்
ஓ ஓ எல்லாருமே நானு நெய் யூஸ் பண்ண மாட்டே செல பேர் வந்து நெய் தானே ஃபஸ்ட்டே ஊத்துறாங்க
இதுல தோழி நெய் விட்டா வய சானவங்க இருக்காங்க வீட் ல உங்களுக்கு ஊத்தக்கூடாதுல்ல தோழி அதனால கோக்கோனட் ஆயில் ஊத்திக்கிடுவோ.
செரி
நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க தோழி?
நானு சமையல் நல்லா பண்ணுவே ஓரளவு பண்ணுவே நல்லாவா என்னன்னு நீங்க வீட்ல உள்ளவங்களதா கேக்கணு
செரி என்னல்லா பண்ணுவீங்க தோழி?
ம் எல்லாமே பண்ணுவே
எல்லாமேனா ஒரு தே நெய்ச்சோறு நெய் ச்சோறு ரெசிபி சொல்லுங்க தோழி.
நெய்ச்சோறல்லா ரொம்ப சிம்பிள்தா. என்ன தேங்காய் எண்ணெய ஊத்தி பட்ட, கிராம்பு, ஏலக்கா, கல்பாசி, ப்ரிஞ்சி எல போடணு
போட்டு
போட்டுட்டு அப்புறோ வெங்காயோ நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வத ங்கனு வதங்கன
ரியா
இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணு. அப்புறந்தா நா தக்காளி போடுவே. எல்லாரு வந்து ஃபஸ்ட்டே தக்காளி போட்ருவாங்க நா வந்து ஃபஸ்ட்டு தக்காளி போட மாட்டே. இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் போட் டாதா அந்த இஞ்சி பூடு வந்து கீழ பிடிக்காது எங்க அம்மாவோட டிப்ஸ் இது
அப்படியா அது சரி போங்க
னால இஞ்சி பூண்டு வந்து போ போட்டுட்டு தக் காளி போட்டு நல்லா வதக்கணு வதக்கிட்டு நம்ம தண்ணி எவ்ளோ அளந்து வச்
கொத்தமல்லி போட்டு வதக்குனா கொஞ்ச வாசனையா இருக்குந் தோழி
அதா நம்ம வந்து புதினா ஃபர்ஸ்ட்டே போட்ரணுல்ல கொத்தமல்லி வந்து தண்ணில தா போடணு
அப்பிடியா
ஆமா புதினா ஃபர்ஸ்ட்டே போட்ரணு போட்டுட்டு தண்ணி நம்ம அளந்து ஊத் திட்டு உப்பு பாத்துட்டு நல்லா கொதிச்சது அரிசிய போட்டுணும் நல்ல தம்மா நல்ல அரிசியு தண்ணியு சேர்ந்து வரும்போது தம் போட்றணும் அவ்ளோதா
அதுஸ் சேரி ரொம்ப சிம்புளா இருக்கு தோழி
ஆமா தோழி நெய்ச்சி சோறுலா ரொம்ப ஈஸி தேவப்பட்ட நெய் ஊத்திக்கலா வீட்ல யாருக்கு பிடிக்காது ஒடம்புக் முடியல அப்பிடின்னா நெய் வேண்டா நா மேக்சிமம் நெய் ஊத்த மாட்டே என்னைக்காச்சு நெய் ஊத்திப்பே
ஓ ஓ சேரி சேரி உங்களுக்கு குலாப் ஜாமுன் செய்ய தெரியுமா
ஆமா அது இப்பதா இன்ஸ்டண்டா வருத மாவு
இல்ல தோழி வீட்டுல உள்ள பிளார் வச்சி உங்களுக்கு
வீட்டுல உள்ளது வச்சி செய்யலா தோழி மைதா மாவு பால் பவுடர் இருந்தா போது செல பேர் அதுல கொஞ்சோ ரவையு சேப் பாங்க
நீங்க செஞ்சிருக்கீங்களா
நா வந்து இன்ஸ்டன்ட் பேக்ல உள்ளது பண்ணிருக் கே அந்த மாரி அந்த மைதா மாவு ஒட்டு நா பண்ணது இல்ல ஆமா அதான் அந்த பாக்கெட்ல உள்ளது மிக்ஸ வெங்கி நம்ம பால் ஊத்திக்கலா டேஸ்ட்டுக்கு வேணுன்னா இல்லன்னா தண்ணி ஊத்தி இல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அது மாரியேதா பெசெய்யணு பிசஞ்சுட்டு குட்டி குட்டி ரவுண்டா எடுத்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட் டாயிரக்கூடாது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்டினா அந்த பால்ஸ் வந்து ஒடஞ்சுரு மிதமான சூட்ல பொறிச்சி எடுத்து சக்கர பாகுல போட்டு ஊற வச்சிரனு
அது சரி அப்புடியா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொன்னதே எ மன சே நெறஞ்சிட்டு தோழி வயறு ஃபுல்லாயிட்டு தோழி
தோழி ரொம்ப சந்தோஷொ தோழி நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
நாங்களா தோழி நா எல்லாமே பண்ணுவே எம் பிள்ளைங்களுக்லா நெறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுப்பே டெய்லியுமே ஸ்நாக்ஸ் செய்வே இந்த கட ஐட்டம்ஸ்லா நம்மளுக்கு ஒத்துக்காது பிள்ளைங்களுக்கு
ஆமா தோழி இது அது எல்லாமே
பண்ணிக்குவே தோழி எப்போதுமே டெய்லியு பேசுவ தோழி இந்த லேசு வாங்கி கேப்பாங்க அதுக்கு பொட்டேட்டோல லேஸ் பண்ணிருவே பொட்டேட்டோவ ஸ்லைசா சீவனு அத கொஞ்சொ கோல்டு வாட்டர்ல போட்டு ஹாஃப்னவர் போடணு போட்டு நல்லா ஒரு காட்டன் துணிய வச் சு அந்த ஈரப்பத த்த ஃபுல்லாத்த எடுத்து அந்த எண்ண சூடு வந்ததுக்கப்றொ எண்ணெய்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா லேஸ் கடைல‌ வாங்குற லேஸ் மாரி இருக் கு தோழி
தோழி அவ்ளதா
புஜக்க அவ்ளோதான் தோழி ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் பிஸ்கேட் செய்வேன் வீக்லி பிஸ்கட் நெய் பிஸ்கட்
அப்படியா ஐயயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்படி பண்ணுவீங்க
அப்படியா தோழி பட்டர் பிஸ்கேட் எப்டின்னா பட்டர நல்லா மிக்ஸ் பண்ணணும் தோழி நல்லா கலர் சேஞ்ச் ஆகற அளவுக்கு பட்டர் அடிச்சு அதுல ஐசிங் சுகர கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிளார போட்டு நல்லா ஒரு டோ வனக்க
ஐசிங் சுகர்னா என்னது தோழி பொடிச்ச சீனிதானா வேற எதுமா
பொடிச்ச சீனிதான் தோழி
ஓ
பொடிச்ச சுகர்தா அத நல்லா டோ மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சிறு சிறு உருண்டைகளா போட்டு
பேக் பண்ணி எடுத்தரனுமா
ஆமா தோழி பீரிஹீட் பண்ண அவன்ல டென் மினிட்ஸ் வச்சா பிஸ்கேட் ரெடி தோழி
நம்ம அத கோதும மாவுலயும் பண்ணலாமா
என்ன தோழி
கோதும மாகலயும் பண்ணலாமா
இல்ல இல்ல மூணு நாள் பண்ணலாம் தோழி சூப்பரா இருக்கும் பிஸ்கட் வீட்ல பண்ணலாம் ஆள் குள் போஸ்ல பண்ணலாம் ராகில பண்ணலாம் சத்துமாவுல பண்ணலாம் எல்லாத்துலயும் பண்ணலா தோழி
சூப்பர் சூப்பர்
பக்குவத்துல தான் இருக்கு தோழி சூப்பரா வறதே மெஷர்மெண்ட்டு தான் தோழி கரெட்டா இருக்கணும் மெஷர்மெண்ட் கரெட்டா இருந்தா பிஸ்கேட் சூப்பரா வரும் தோழி
அதுதான தோழி சொதப்பிரும் நமக்குலாம்
நீங்க வேற எதும் பண்ண மாட்டீங்களா தோழி
நான் பிஸ்கேட் பண்ண மாட்டேன் எங்க மதினி பண்ணுவாங்க
அப்புடியா
ஆமா ந நம்ம எங்க மதனி நல்ல ட எல்லாமே பண்ணுவாங்க என்னோட வேல சாப்படுறது மட்டும்தான்
அது சேரி தோழி நல்ல ஆள் தோழி நீங்க உங்களுக்கு என்ன தோழி ஃப்ரீயா இரு பண்ணி குடுப்பீங்க போல
ஆமா
உங்க வீட்ல வேற வேற யாரு சாப்ட மாட்டாங்ளா தோழி
எல்லாருமே சாப்புடுவோ எங்க மதினி பண்ணி தருவாங்க எங்க இன்னொரு மதினி பசங்க எல்லாருமே நாங்க சாப்புடுவோ
ஆ இன்னொரு மதினி எந்த வேலையு செய்ய மாட்டாங்க போல நீங்க சொல்லவே இல்லயே
அவங்க வந் அப்டில்லா இல்லயே எல்லா ருமே எங்க வேலைய ஷேர் பண்ணிப்போ பண்ணிப்போ தோழி
அப்படியா நீங்க இன்னொரு மன்னிய பத்தி சொல்லலயே அதா அவுங் கொஞ்சோ ஸ்லோவோன் நெனச்சே
இல்லல்ல அவுங்க ஸ்பீடு அவுங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அவுங்க வந்து இன்னொரு அ ஆ சின்ன மதினி வந்து இந்த குக்கிங் அதாவ்து இந்த பேக்கிங் ஐட்டம்ல வந்து நல்ல பண்ணுவாங்க பெரிய ம தினி வந்து குக்கிங் நல்லா பண்ணுவாங்க மந்திலா சூப்பரா
அது செரி அப்படியா அது செரி தோழி நன்றி தோழி எனக்கு குடுத்த டயம் முடுஞ்சுட்டு தோழி நன்றி